ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க
ஆம் நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
இன்னும இல்லைக்கா தம்பிய வந்து பள்ளி அடை த்து சென்று அட்மிஷன் போட்டு வந்தேக்கா
ஆ
இன்னிக்குதா ஜூன் வந்து பதினொன்னாந்தேதி ஸ்கூல் ஓப்பனு தம்பிய வந்து எல் கே ஜி சேத்துல டைரக்ட்டா வந்து அடுத்த வகுப்புக்கு சேர்த்தறே
ஓ ஒன்னாது ஒன்னா வகுப்பு
ஒன்னாவது இல்ல அதுக்கு முன்னாடி வகுப்பு வரைக்கு
யூ கே ஜி எல் கே ஜி ஐயோ அதுக்கு முன்னாடி வகுப்பு போனா ப்ரீ கே ஜிங்களா
இல்லிங்கா எ எ எல் கே ஜிக்கு அப்புறோ யு கே ஜி வரும்ங்கள அந்த இது
ஆ ஏன் எல் கே ஜி சேக்காம யூ கே ஜி சேக்க ஒத்துக்கறாங்களா
ஆ ம் அவ வந்து நாலர வயசு ஆயிருச்சு
ஓ செரி செரி நீங்க ரெண்டர வயசுலயே ப்ரீ கே ஜி சேத்துந்தீங்கன்னா மூன் ர வயசுல எல் கே ஜி அப்
அய்யோ நம்மதா கஷ்டப்பட்டு படுச்சீங்க ஏ அவங்கள போய் கஷ்டப்படுத்தணுனுதா நா வந்து ரொம்ப லே ட்டாதா போட்டே ஏ அது வந்து எதனாலன்னா எதுக்கு நாம போய் அவங்கள ரொம்ப ப்ரஷர் குடுக்க கூடாதுன்னு அதுக்காக வந்து டைரெக்ட்டா வந்து யு கே ஜி சேத்திருக்கே இப்போ இப்பதா அட்மிஷன் போட்டு வந்தே ஆ தம்பி
பசங்க படிக்கணுல்ல
இல்லைங்க்கா இப் அததா சொல்ல வரே வீட்லயே வந்து ஆகாகி கீ காங் காச்சா ஏ பி சி டி இதெல்லாமே எழுதிருவா சொல்லிருவா இக்கு, இங்கு, கலரு எல்லாமே சொல்லிருவா எல்லாமே சொல்லி குடுத்துட்டே வீட்லயே ட்ரய்னப் பண்ணிடே
அப்புடிப்பட்டவன ஸ்கூல் சேக்காம வச்சுனுந்திகீங்க
இல்லக்கா நம்ம வந்து சும்மா போய் பா படி படிக்கிற புள்ளையாருந்தா எங்கயா இருந்தாலு படிச்சுக்கு அது இல்லாது அதுக்கு முன்னாடி பால்வாடி சேத்திருந்த பால்வாடி ஸ்கூல் பெயிட் ட்ருந்தா இப்ப டெரக்டா யூ கே ஜி சேத்த போறே அதனால வந்து பரவால்ல சேரி நா படிச்சிக்குட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்போ பிரஷர் குடுத்தம்னா அவுங்க படிக்காம பெயிருவாங்க அப்டிங்கறதுக்காவ சாய்ந்தரோ வந்து காலையில வந்து தொலைக்காட்சியில வந்து அ இக்கு பிளஸ் அக் கொக்கு அப்டிங்கற ஒரு வீடியோ போட்டு விட்டு அவன படிக்க வச் சி நாலேஜு செல்லெலா கைல குடுக்க மாட்டே
ம்
அவன எப்புடி ட்ரெயின்அப் பண்ணணுமோ அந்த மாரி பண்ணி கொண்டு வந்துருவ அத ஆ வீட்லயே வந்து எல்லாமே இதுவரைக்கு இக்கு அந்த கா காஙாசா வெல்லா இருக்குல
ஆ
அது ஃபுல்லா எழுதிருவா ஃபுல்லா சொல்லிருவா பார்த்தா தா சொல்ல தெரியுது அதும்மு தனியா எழுத தெரியாது பார்த்து சொல்ல தெரியுது
ஓ சரிங்க சரிங்க தோழி மிக சிறப்பான வேலை செய்கிறீர்கள்
அத ஸ்கூல்லயே வந்து யா இத்த பத்து பேர் அட்மிஷன் போட்டாங்க இவ மட்டு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தா இது என்ன ஆகு அது என்ன ஆகுன் சொல்லிட்டு கேள்வியே கேட்டனால இவனுக்கு ஒரு ஸ்கெட்சு கிப்ட்டா தந்தாங்க
ஓ
ஸ்கெட்ச் பாக்கிட்டு தம்பிக்கு ஆனா அத்தன பேர்ருந்தாங்க இவனுக்கு மட்டு கூப்ட்டு கேள்வியே கேக்கறனாலேயே குடுத்தாங்க அதுவு பேர் என்னன் கேட்டா பீ சுபித் சன் அப்படி சொன்னா
அ ஆ ஆ
அ போல்டா சொன்னனால இவனுக்கு அந்த இது பண்ணாங்க எப்படிமா பண்ணியா அப்டின் கேட்டாங்க சார் நா இல்ல சார் அவுர் தா போ வீட்டுல காலைல தொலைக்காட்சி யில வந்து ம் எதும்மே டிவி டிவி எதுவு கடையாதுக்கா டிவி இருக்கு ஆனா வந்து எது போட்டு உட மாட்டோ
ம் ம்
சன் டிவி எதுவுமே எடுக்கல அ செல்லு மூலியமாதா கனெக்ட் பண்ணி போ ஆ செல்லு மூலியமா கனெக்ட் பண்ணி அ இதுதா போட்டுருகுவோ காலைல
ஓ சரி சரி சரி
பயிற்சி எடுத்து அப்புறோ அவ தட்டு அவனே கழுவிக்குவா அவ துணி அவனே மடு ச்சு வெச்சுக்குவா ஆமா
இன்ன சொல்றீங்க
அட நிஜந்தாக்கா
ஆ ஹா
அவ ஏ அவயே அவ பொருள எடுத்தானா அவ பொருள அங்கேயே கொண்டு போய்டானா வைக்குவா
ஆ
எனக் பயப்பட மாட்டா அவுங்க அப்பாவுக் பயப்படுவா
ஆ
ஏங்கிட்ட கொஞ்சோ செல்லோ நா கொஞ்சோ லூஸ்ல உட் ருவ அவுங்க அப்பாவுக்கு எடுக்னா எடுக்கோணோ அங்கெல்லா பைய பொண்ணு எல்லா வேடிக்க அந்த ஆளுக்கே எட இல்ல
ஆ
எடுனா எடுக்கோனு ஒக்கார்னா உடக்கார்னு சாப்புட்னா நா ஒரு வயசுலேயே சாப்பாடே நிறுத்திட்டே அவனுக்கு அவனே எடுத்து சாப்புட்டு பழகிட்டே பாப்பாவுக்கு செரி தம்பிக்கு செரி
ஆ இன்ன சொல்றீங்க
அட நெஜன் ஒரு வயசுல சாப்புன்னே இப்ப பாப்பாவுக்கு ஒரு வயசுதா மூனு மாஸ் நாலு மாச ஆகுது அந்த புள்ளைக்கு நா ஒரு வைஸ் கே பால் மட்டுதா குடிக்க என்கிட்ட வரு மீதி நா தட்ல போட்டுட்டு சின்ன சின்னதா குடுத்தி குட்டியா போட்டு குடுத்துட்டனா அதுவா எடுத்து கீழேயு மேழையு சிந்திக்கிட்டு சாப்ட்டுக்கு எனக்கு ஊட்டுற வெள மிச்சோ
ஆ
உண்மதாகா நா தொல்லையெல்லா பண்ண மாட்டே அவுங்க போக்குல உட்ருவே இது புடிச்சத செஞ்சி குடுத்துருவே ஆனா வந்து சாப்பாடு எல்லா ஊட்னா அ ரெண்டுக்குமே புடிக்க மாட்டிகிது
ஆ பரவால இப்பே நல்லா பழக்க வழக்கங்கள கத்து கொட்த்து வெச்சிர்க்கீங்க
உண்மையாலுமேகா திணிப்பாங்கள்ள அந்த மாரி பழக்கமே கெடையாது அவுங்க வயிறு நெரஞ்சுதுன்னா டம்ப்ளர்ல தண்ணி வெப்பே அம்மா அண் அ சொல்ல தெரியாம உ ஊங்கோ பாப்பா அப்புறோ நா தெரிஞ்சுக்கிட்டு தண்ணி கொண்டாந்து சும்மா கொஞ் சுனா ஊத்தி வெப்பே அத எடுத்து குடிச்சுட்டு வேணுனா கேக்கு இல்லைன்னா வச்சிரு கீழ டம்ளர
ஓ
நா ஊட்டையே நெஜமாலுமே சொல்றே ஊட்டவே மாட்டே சாப்பாடு ரெண்டு பேத்துக்குமே ஊட்ட மாட்டே பசிச்சின்னா அவுங்களா அதுங் கத்துவா அது கத்துறத பாத்தே நா தெரிஞ்சுக்குவே சாப்பாடு கேக்குதுங்க அப்படினு
ஆ
கேட்டுச்சின்னா ஊட்டி ஊட்டுனா புடிக்க மாட்டிகிது ரெண்டு துப்பி எரியுதுங்க அதுதா மெயின் சில கொழந்தை ஊட்னாதா சாப் புடுங்க இது ஊட்டுற வேல இல்ல ரெண்டு பேத்துக்குமே
ம் ம்
எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அ தம்பியு சாப்ட்டுக்குவு பாப்பாவு சாப்ட்டுக்குவாங்க அப்புறோ அவன் பொ அப்பா வராருன் சொன்னான்னா அவன் பொருள வெளையாட்டு சாமணமல்லா இருந்ததுனா கீழ கடக்கறதெல்லா எடுத்து கொண்டு ஒரு எடத்துல போட்டு பொறுக்கி வெச்சிருவா போய் பெச்சீட்ட் எடுத்து ஓரமா வொப்பா தட்டெடுத்து ஓரமா வொப்பா இது கொண்டோய் அங்க வெய்டானா வொ
அய்யிய்யோ இப்படி பயம்புற்த்தி வெச்சிருக்கீங்ளே கொழந்திய
பயங்கிர்த்தில்லக்கா நம்ம வந்து அதாவ்து நம் இப்போ நம்ம ஜென்ரேஷன் வேறக்கா இப்ப அவங்களோட இதுல வந்து அவுனே அவ வேலைய செஞ்சிக்குனோங்கா இப்போ எல்லாத்துக்குமே நா வர முடியாதல்ல இன்னு இன்னு சொல்லப்போனா ப இன்னு சொல்ல போனா பாத்ரூமே அவ கழுவிக்குவா
ஆ
ஆமாக்கா பாத்ரூம் போய்ட்டு அவனே கழுவிக்குவா
இ யே
உண்மியாக்கா
ஆ வெளிய எங்கனா கூட்னு போகன் அடம்புடிப்பானா
ஆஹா அதெல்லா இல்ல நம்ம கூட்டிட் போனாதா உண்டு இப்ப எங்கேயாவ்து பொருள் கேட்டானு வச்சுக்கியே நீ அஞ்சாவ்து பாஸ் பண்ணு உனக்கு நா வாங்கி தரே இன்ன வரைக்கு எந்த ஒரு பொம்மையு நா வாங்கி தரமாட்டே வீட்லியு தரமாட்டோ அது அப்புறமேட்டு வாய்ங்கலா அப்படியே டைவட் பண்ணி உட்டுருவோ அது கேட்டானா உடனே பொம்மனா எதோ ஒரு இம்பாடன் அதோ என்னைக்காவ்து ஒன்னு ஃபெஸ்டிவல்னா வாங்கலா இவே கேக்குறதெல்லா நம் வாய்ங் குடுத்துட்டா நம்மளுடைய மதிப்பு தெரியாம போயிருன் சொல்லிட்டா எனக்காவ்து ஒரு நாள் வாங்கி தருவோ ஆனா எப்போ போலான் கேட்டாலு வாங்கி தர கேப்பியா ஆனா ஆனாலு இல்லடா இத விட இது பெஸ் டா இருக்கு இப்போ பீஸாவ பாத்துட்டு நம்ம வந்து கஞ்சிதா அத விட இது நல்லதுன் சொன்னா ஓ ஆமாம்மா அப்டின்பா அப்டி
ஓ
அந்த மாரி பழக்கிறுவோ காலைல உணவுனா பழைய சாதந்தா எங்களுக்கு சாப்பாடு காலைல
ஆ
அத எது குடுத்தாலு குடிச்சுக்குவாங்க சாப்ட்டுக்குவாங்க
இன்னங்க சொல்றீங்க எனக்கு ஒரு ஒரு விஷ்யமு ஆச்சிரியமாதா இருக்கு
ஆனா உண்மை எக்கா இதுல பொய் சொல்றதுக்கு எனக்கு என்னக்கா வரப்போது பழைய சாப்பாடு இருந்தா காலைல பழைய சாப்பாடு பாப்பாவுமே பழைய சாப்பாடு தா குடிக்கு
ஆ
பழைய சாப்பாடு பழக்குனே அதுல ரெண்டுமே பழைய சாப்பாடு குடிச்சுக்குவாங்க சாப்ட்டுக்குவாங்க
ஆ பரவால்ல
ரெண்டு பேத்துக்கு அதே மாரிதா பழக்கிருக்கே
நாங்க இங்க பழைய சாப்பாடு இருந்தா கூட இங்க ஒரு க தொட்டி மாரி வெச்சிருகாங்க மாடு மாட்டுக்காருங்க இருக்காங்க இங்க எல்லாரு வீடு வாசல்லயு வச் வெச்சா எடுத்துட்டு போயி்டுவாங்க வந்து
க்கா வேஸ்ட் பண்றீங்க அத போட்டு அரைச்சு வடகம் பண்ணிக்கலா இல்லைனா வந்து
இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாரி நீங்க சொன்னீங்கல்ல அந்த சோத்து வத்தல் மாரி வெப்பாங்க குன்னு குண்டா குன்னு குண்டா அது எனக்கு புடிக்கு
ஆ
இப்பலா யாருங்கங்க மாடி மேல எதுன்னா மோட்ரு தண்ணி வுட்றாங்களா அதனால எதுவு செய்யறது இல்ல
நால்லா பழையசாத வந்து வேஸ்ட் பண்ண மாட்டே ஒன்னு நீராரமா கரைச்சு குடுத்துருவே ரெண்டும் போட்டு குடிச்சிருவாங்க ரெண்டு பேருமே குடிச்சிருவாங்க இது வேணா அது வேணான்லா சொல்லவே மாட்டாங்க இது வேணு அது வேணுன்லா கேக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருமே
ஆ அப்டிதா வளக்கணு
எ ரெண்டு பேருமே என்ன லிமிட் ட்டு அவ்ங்க அந்த லிமிட்ல தா இருக்கோணு நம்ம லிமிட்டுக்கு அவ்ங்க வர கூடாது நம்மளு அவ்ங்க லிமிட்டுக்கு போகக் கூடாது அதா
ஆ
எங்க அம்மாவுக் வெறுப்பா இருக்கு கொழந்த தான அப்டின்ங்கு கொழந்தையா இருந்தா இந்த பிளேட்ல சாப்புடுனா இது அத விட பெஸ்டா இருக்கு அப்டி டைவர்ட் பண்ணி உட்டுர்ணு ஏ அத விட இது சூப்பரா இருக்குது அப்டின்னு எங்க அம்மா நைட்டு கூட அவனுக்கு அவந்தட்டு தா ‌சாப் புடணு தோன்லையா அந்த ஒரு இதுல புடிவாதமா இருப்பா அவனுக்குன்னு ஒரு டு இருக்கு அவந்தட்ல தா சாப்புடுவன்பா நா வந்துட்டு என்ன சொன்ன தம்பி அத விட இது சூப்பர் தட்டு நல்லா இருக்குது பாரு புது தட்டு அப்டின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிட்னு ஆமமா
அப்டின்டிருவா அவனு
அப்டின்ருவா
ஐயோ கொழந்தையவா இந்தமாரி சொல்லிடுவீங்க
அதுங்களு எஞ்சின்ட்ருக்கா நைட்டுக்கு ஒன்னு இல்லயே
ஆமா இல்ல எனக்கு அடுத்தது தா வேணுன் அடம்பி
ஆஹா அத விட இது சூப்பர் தட்டு உனக்கு இங்க பாரு டிசைனா போட்ருக்கு ஒரு பொம்ம வரஞ்சிருக் கு அப்டின்டு டைவேர்ட் பண்ணி விட்ருவே அவனு ஆமாம்மானுன் ஆமம்மான்றுவியா
ஏமாத்ருக்கீய கொழந்தய
ஏமாத்றதுல்லக்கா இது நல்ல பழக்கத்த சொல்லி் குடுக்குறதுதா அவ இது ஏமாத்துறதுன்னு நென நெனச்சுக்குவாங்க ஆனா அது வந்து ஏமாத்து கெடயாது அவங்க நல்லா வரட்டு அதுக்காகதா இந்த இது இப்ப நம்ம கொஞ்ஜோ இது கொஞ்ஜோ எடி கடுபடியா புடிச்சா தா அவங்க பிற்காலத்துக்கு நம்ம இப்டியெல்லா கஷ்டப்பட்டு வளந்தோ நம்மளோடய மதிப்பு தெரியு அவனு ஒரு நல்ல பொசிஷ்
இருக்கும் போது எனக்கு அவ் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு வளத்தா இந்த மாரி தா வளக்கணு
நல் நம்மளையு நெனச்சி பாப்பா நல் நம்மதா கஷ்டப்பட்டு படிச்சோ அவங்கனாவது நல்லா இருக்கட் டுன்னு ஒரு எண்ணத்துலதா சொல்றது மித்தபடி அவங்கள கஷ்டப்படுத்தனுல்ல ஒரு எண்ணம் எல்லா கெடையாது அவங்க நல்லா இருக்கட்டு எங்க போனாலு சுயமா பண்ணி ஆகணு யாரோடய உதவி இல்லாம பண்றது ஒரு பெரிய விஷ்யந்தான அதுக்கோசரந்தா வேற ஒன்னு இல்ல என்னக்கா
கரெக்ட் தாங்க சரிங்க தோழி நம்ம நறையா பேசிட்டோம் அடுத்த காலில் பேசலாம் ஆம்
செரிக்கா ரொம்ப நன்றிக்கா